வணக்கம் நல்லார்கீங்ளா
ஆ நல்லார்
ஆஹ் அவ்ங்க நல்லார்க்கே நல்லார்க்கே உங்க வீட்ல எல்லாரு நல்லார்க்காங்ளா
காங்க தோழி
செரி செரிங்க தோழி ம் ஆஹ் சாப்டாச்சு தோழி மத்யான்துக்கு நீங்க என்ன சாப் படு
இன்னைக் வந்து மட்டன் கொழம்பு வெக்கலான்ருக்கேங் தோழி
ஓ செரி செரி நல்ல
ரொம்ப நாளா எ பைய்ய வேற சிக். கென் கேட்டுக்குட்ருக்கா கேட்டுட்டு சிக்கன் செஞ்சு குடுக்கலாமா ம டன் செஞ்சு குடுக்கலாமான் யோசன பண்ணிட்ருக்கே தோழி
ஓ செரி செரி செரி செரிங்க தோழி செரிங்க தோழி
ம் நீங்க வந்து வீட்டு வல வந்து சமைச்சுட்டீங்களா தோழி திக் ஜே
ஆ சமையல் வந்து இனிமேதா தோழி
ம் ம்
இனிமேதா செய்யணு
சரிங்க தோழி நீங்க வந்து அதாவது ம் இந்த ஃபோன் இருக்கு பாத்திங்களா அதனால என்னன்ன நம்ம விளைவுகள் வருதுன்னு கொஞ்ச பாக்கலாம் தோழி
ஆ செரி கண்டிப்பா கண்டிப்பா பேஸ்லா
அ சொல்லுங்க நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச
இப்ப ஃபோன் விஷய வந்து முக்கியமா குழந்தைங்க குழந்தைங்களுக்கு அந்த ஃபோ ஃபோன குடுத்து குடுத்து சின்ன வயசுல இருந்தே அதுங்களுக்கு க்கு ஃபோன குடுத்தாதா சாப்பிடுவே ஃபோன குடுத்தாதா தூங்குவே அழுகைய நிப்பாட்டுவே எல்லா விஷயம் வந்துச்சு சின்னம் கை குழந்தைலேந்தே கொஞ்ச நேரத்துலயே ஃபோன குடுக்க ஆரம்பிச்சிருதுங்க காமிக்க ஆரம்பிச்சறாங்க இந்த பாட்ட பாத்துட்டே இரு நா எதையாவது குடுக்குறே அப்டிங்கிற மாரி ஊட்டி விடுறது அது அந்த இத செய்ய செய்ய செய்ய அந்த கொழந்தைங்க அதுலயே பழகிடுது பழகி இத செஞ்சாதா நீ ஃபோன குடுத் த்தாதா நா எல்லாமே பண்ணுவே எல்லாமே இது பண்ணுவே அதேமாரி வளர வளர அதுங்க கொழந்தைங்க கேட்கதா செய்யு ஏனா நம்ம பழக்கியாச்சு அதுங்கல வந்து நம்ம ஒண்ணுமே செ அந்த கொழந்தைங்கல அப்பேலருந்தே அத பழக்காம இருந்தம்னா அதுங்களு கொஞ்சோ அவாய்ட் பண்ணியிருக்குங்க நம்ம ஃபுல்லா கொழந் தெர்ல என் காமிச்சு காமிச்ச காமிச்சு அதுங்களுக்கு அது அதே மாரி அந்த கண்ணு பார்வ அதுலயே பாதிப் போய்டுது கொழ எந்த கொழந்த கண்ணாடி போடாம இருக்கு சின்ன வயசுலயே இப்போல்லா முக்கால்வாசி போட்டுடுதுங்க அதே மாரி உம் வெளில போய் விளையாடுறது கம்மியாயிடுது கம்மியா ஆயிடுச்சு யார்கிட்டயு பழகுறதுக் கம்மியாடுச்சு எல்லா விஷயங்களுமே அந்ததுனால கொழந்தைங்கள பொறுத்தளவுக்கு இது எல்லாமே கம்மியாயிடுச்சு
ஆமாம் தோழி ம்
க்கறதுக்கு சொன்னா இது ஒரு மண் நேரோ படிக்கிற ஒரு மண்நேரோ எனக்கு ஃபோன் வேணு அப்படின்னு
உம் அந்த அளவுக்கு இருக்குது ப்ப உம்
பெரியவங்க சொல்லவே வேணா எல்லாருமே இப்ப ஃபோனு கையுமா தா இப்ப ஆயிடுச்சு உலகமே அப்டிதா ஆயிடுச்சு ஃபோன் இருந்தா தா ஃபோன் பாத்துக்கிட்டே நம்ம வீட்ல உள்ளவங்கள்டய பேசிக்கறது கெடையாது
உம்
வீட்ல ஒரு ஹஸ் பண்ட் ஒய்ஃப் பேசிக்கிறது இல்ல ஒரு ஏனா ஆளாளுக்கொரு ஃபோனு அவங்க ஒரு ஃபோனு வச்சுக்கிறது ஒய்ஃப் ஒரு ஃபோனு பத்தாதுக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு ஃபோ போனு எல்லா குடுத்துட்டு தனித் தனியா உக்காந்துட்டு வீட்டுக்குள்ளையே அவ்ம்மா அதா நல்லா பேசி சி சிரிச்சு சந்தோஷமா இருக்கறது எல்லாமே கம்மியாயிடு
ஆமா ஆமா கண்டிப்பா
அஹ் ரொம்ப ஆனா அந்த ஃபோ
உறவினர்கள் வந்தாலுமே பாத்தீங்கன்னா கவனிக்கறது இல்ல அந்த ஃபோன பாத்துக்கிட்டே இருந் துட்டு ஹாய் அப்டின்ட்டு போயிரு றாங்க
அவங்ககிட்ட உட்கார்ந்து பேசுற நேரோ மேடுது அவங்கள உபசரிக்கிறது கம்மியாயிடுது எல்லாமே கம்மியாயிடுது அஹ் அதாது அவங்களுமே வந்தா ஃபோன் கிறது எதுமே அதா ஒரு சந்தோஷ இல்லாத மாரி ஆயிடுச்சு நம்ம எல்லா சேர்ந்து இருக்குற அந்த சந்தோஷ்
அவங்களுமே அந்த ஃபோன பத்தி தா பேசுறாங்க இவங்களுமே அந்த ஃபோன பத்தி தா பேசுறாங்க நா அந்த ஃபோன் வாங்குன வளையல வாங்குன நீ இன்ன இந்த ஃபோனே வச்சிட்டு இருக்கியா நீ வாங்கலையா ஏன் அப்படி இருக்குற ஆஹ் இப்படி கேட்பாங்க அப்பறோ வந்து ஃபோன்ல பாத்தீங்கன்னா நெறையா வந்து இந்த எப்டி சொல்றது தேவயில்லாத போட்டோஸ் எடுக்குறது அத வந்து ஜாயின் பண்ணி வெக்கிறது மிரட்டி காசு வாங்குற
ஆமா அதெல்லாம் நெறைய ஆயிடுச்சு இப்ப பசங்க பொண்ணுங்கன்னு பத்தானா பசங்க முக்கால் வாசி பாத்தா அப்டி செஞ்சறாங்க ஆ
படிக்கிற பிள்ளைங்களுக்குல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தொல்லை கொடுக்கறது அந்த மாதிரி ஃபோன்லாம் ஃபோன் னால தான் ஏதோ ஒரு போட்டோவோ வீடியோவோ எடு த்து வச்சுட்டு அவங்கள பிளேக் மேல் பண்றது உம் அப்புறம் சிலர் வந்து காசு கேட்டு மிரட்டுறது இது எல்லாமே ஃபோன்ல இருக்குது உம் நன்மைகள் நிறைய இருக்குதுனாலும் தீமைகள் நெ றைய இரு
அதுக்கு மேல இருக்கு இதுல நன்மைகள் வந்து ஒரு நான் ஸா எனக்கு பொறுத்தளவுக்கு அதுல இருபது முப் பது பர்சன்டேஜ் தான் ஏன்னா இப்ப இந்த ஃபோனு கைல இல்லன்னா ஒரு அவசரத்துக்கு நம்ம யார்டையுமே பேச முடியல டக்குன்னு ஒரு விஷய த்த சொல்லவோ இல்ல உட உடம்பு செல்லன் கால் பண்றது கோ எதோ ஒரு விஷ்யோ நல்லதோ கேட்தோ டக்குனு சொல்லா அது ஒரு விஷ்யோ நல்லது இந்த மாரி விஷ்யங்கள் தா சில சில விஷ்யங்கள் தா நல்லது இருக்கு ஆனா எ எ ழுவது போசன்டேஜ் பாத்திங்கன்னா கெட்டது தான் இந்த ஃபோன வச்சு அதுக்கு அந்த காலத்துல இருந்த மாரி இருந்துருக்லான் தோணுது
மாதேதா
அப்பயெல்லா எப்டி இருந்தாங்க தானே எல்லா மக்களும் சந்தோஷ்மா தான இருந்தாங்க எல்லா விஷேஷமு நடந்துச் எல்லாமே நடந்துச்சு நல்லா தா இருந்தாங்க
ஆமா
க்கள மதிக்க ஆரம்ச்சா இருந்தாங்க மதிச்சிருந்தாங்க இப்ப அந்த இதுவ கடையாது
ரொம்ப இந்த அதாது ஃப்ரெண்ட்ஸ் சுளோட போயி போறது வர் இந்த ஃபோன வச்சுக்குட்டு மீம் செடுக்குறே வீட் வீ எடுக்குறே சொல்லி பேய் ஆத்துல உலேவு உதப்
அ எத்தன பிள்ளைங்க செத்து போறத பாக்குறோ எத்தன பிள்ளைங்க செத்து போதுங்க இதனால
நாங்க வந்து போ ஃபோன வீடியோ
அ ரயில்வே ட்ராக்ல போயி மீம்ஸ் எடுக்குறே இது எடுக்குற அப்டின்ட்டு அதுலெல்லா ஆக்சிடென்ட் ஆய்ருக்
ஆவுறாங்க கெட்டு குட்டிசுவுரா பேய்ருச்சு நாடு சாதார்ண சின்ன ஃபோன்ருந்தப் கூட இவுளோ இது கடயாது
அதுதா அந்த இதுவே இருந்துருக்குலா அந்த ஃபோன் மட்டு இருந்தா கூட ம் நம்ம ஒரு ஃபோன டக்குனு ஒரு ஃப் ஃபோன் பண்ணிஸ் வித் தெரியப்பட்த்தில்லா அதுவே நல்லதுன் தோணுது உள்ள அந்த பட்டன் ஃபோன் அதுல வந்து பெருசா இருக்காது இந்த ஆண்ட்ராய்ட் ஃப் அ ஐஃபோனு இதல்லா வந்ததுக்கப்புறந்தா ரொம்ப மோசமாய்டுச்சு
அதுல வந்து இப்ப நல்ல விஷ்யங்கள் எடுத்துகிட்டா இப்ப வெள்நாட்ல இருக்கறவ்ங்குள்ட்ட ஒரு வீடியோ கால்ல பேசுலா ஒரு ஃபோன் பேசுலா ஏதோ ஒரு கல்யாணம் பார்க் கு முடில்யா கல்யாணத்த பாக் க்லா இப்ப எறந்து பேயிட்டாங்கனா அத பாக்கலா இந்த மாரி நல்ல விஷ் பெண்களு கு கெட்ட விஷ்யங்களுக்கு அது உபயோகமா இருக்
ஆமாம்மா
அஹ் ஒரு இன்னிக்கு ஒரு தொழில் செய்றவங்க அத்தன பேரும் பாத்தீங்கனா போன் ட்ருல்லாம அவுங்களால ஒண்ணுமேஸ் செய் முடியல ஆ எல்லாருமே பா தீங்கனா சுய தொழில் வே வருமானத்துல அ இன்னக்கி எவுளோ பேரூ இ யூடியூப்ல பாத்தீங்கனா நறைய்யா வந்து வருமானொ சம்பாரிக்க ஆரமிச்சுட்டாங்க சேல வியாபாரோ ஊறுகா பிஸ்னஸ்ஸு அது இதுன்னு எவ்ளவோ வந்து நல்ல விஷ்யங்கள்லா அதுல இரு குது அ விளம்பரப்படுத்தறாங்க அதிக விளம்பரங்களுக்கு
இது உதவுது ஆமா கண்டிப்பா தேவப்படுதுதா ஏனா சின்ன சின்ன
ஏதோ ஒரு விஷ்யங்கள் தெரில நம்ம ஒர்தர்ட்ட போய் கேக்க கூச்சப்பட்றோ ப்டின்னா அதுல கு நம் போன்குல்ல போயி அந்த விஷ்யங்கள தெரிஞ்சுக்கலா செரி நம்புளுக்கு அ அ ஒன்னன் ஒரு ஒடம்புல ஒரு வியாதி எதோ ஒண்ணு அ டாக்டர்க்ட்ட கூட போயி சொல்ல முடில நம்ப யார்ட்டியு பேசவும் முல்ல அத பத்தி அப்ப நம்ம அதுக்குள்ள போயி என் ன்ன ஏதுன் தெரிஞ்சுக்கிட்டு அத அது என்ன ட்ரீட்மெண்ட்டோ அத பண்ணிக்கிட்டு இருக்கறாங்க இன்னக்கி அஹ் அதுக்கெல்லா உபயோகமா இருக்குது ஒரு ஒடம்பு சர்லையா ஒரு சாப்பாடு நம்மத் ஆட்ரு பண்றோ வீட்டுக் கொண்டாந்து குடுத்தர்றாங்க அப்பறோ எதோ ஒ ன்ன துணிமணி வாங்க இங்கந்து கும்பல்ல போவ் முடிலியா அத கேக்கறமா வீட்டு கே வந்து குடுத்தர்றாங்க மாத்தர எல்லாமே வந்து இது இப்ப ஒரு ட்ரெயின் டிக்கெட்டு ஃபிளைட் டிக்கெட்டு டிக்கெட் போட்றதுக் எல்லாத்துக்குமே வந்து இது நல்ல விஷ் யம்மா இருக்குது எத்தனையோ பேரு வேல பாக் க்குறாங்க இதுலேயே இன்னைக்கு வேல பார்குறதுக்குமே ஆ அவங்களுக்கு ரொம்பொ உபயோகமா இருக்குது இது மாரி நல்ல விஷ் எங்கள எடுத்துக்க மாட்டிக்கிறாங்க தேவ இல்லாத விஷயங்களலாம் பண்ணி பண்ணி இந்த போனோட மதிப்பையே கெடுத்து நாடகொ கெட்டு கு ட்டு சோரா பை கெடக்குது
உம் இது நல்ல விஷயங்களுக்கு எடுக்கறது கம்மியாதா எடுத்துக்குறாங்க முக்கால் வசி கெட்ட விஷயங்களுக்குதா இது பயம உம்
இந்த போனால ப் போன பாத்து பாத்து எத்தனையோ வாலிப பிள்ளைங்கல்லா கெட்டு குட்டிசரா போய் கடக்குதுங்க உம் ஆண்ட்ராய்டு ஃபோணு என்னைக்கு வந்துச் சோ அன்னையில இருந்தே வந்து அஹ் எல்லாரோட இதுமே வந் சரியில்லாமப் போய் சு அது வந்து நல்ல விஷயங்கள் எல்லா பாத்தீங்கன்னா எவ்வளவோ இருக்குது இப்ப தாத்தா பாட்டி எல்லா வந்து வெளியூர்ல இருக்கிறாங்க வெளிநாட் ல இருக்கிறாங்க பேற பிள்ளைங்கள பாக்க வர முட் டில அவுங்களால ந க்க முடியாத சூழ்நிலைல இருக்கும் போது ஒரு வீடியோ கால்ல ஆது நம்ம பேர பிள்ளைங்க பாக்கலா அப்டின்ட்டு அவங்கல்லா பாக்குறாங்க உம் அவங்களுக்குல்லா வந்து இது ரொம்ப இதா இருக் கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பணோ வந்து நம்ம வந்து இன்னைக்கு அஞ்சு லட் சமோ பத்து லட்சமோ போய் பேங்கல நின்னு கியூலநின் னு போட முடியில நம்மளால ஏன்னா கொஞ்சொ பயமு இரு க்குது இது எடுத்துட்டு நம்ம போகனு ஒரு காரையோ நம்ம ஆ ட்டோ வையோ நம்பி போயி எடையில அது நம்மள கடத்திட்டு போய் ஏதோ ஒண்ணு நடக்குது இல்ல ம் தவற விட்டுறோ இந்த மாரி பேங்க்ல அப்பயு அதுக்கு ஒரு நாள் ஆகு அப்பல்லா இப்பெல்லா பாத்தீங்கன்னா தடுக்கி விட்டா பணத்தை இங்கருந்து அங்க அங்கருந்து இங்க எவ்ளோவோ உம் அனுப்புறோம் இந்த மாரி விஷயங்களுக் ரொம்ப இதா இருக்குது யூஸ்புல்லா இருக்குது உம் பணம் மெயினா அனுப்பக் கொள்றதுக்கு சௌரியமா ஆனது போன் அப்பறம் மாரி துப் பக்க விஷயங்களோ இந்த இந்த மாரி நல்ல விஷயங்களோ போன்ல வீடியோ கால்ல பாக்கறதுக்கும் நல்ல ஒரு சௌரியமா இருக்கு இன்னொன்னு என்னன்னா அந்த கல்யாணத்துக்கெல்லாம் வந்து நம்ம போய் எல்லாத்துக்கு நேர்ல சில விசிட்டு குடுக்க முடியாது சிலருக்கு வந்து வாட்ஸ்அப்லயே அனுப் பெருவுங்க சிலர் நம்மள அழையவுட வேணான்னு நெனைக் இருக்குறவுங்க வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்புங்க
ஆமா அப்டின்னு சொல்லிறாங்க இப்ப எல்லா நெறய பேரு இப்ப எல்லாருமே வாட்ஸ்அப்ல தானே பண்ணிக்கிறாங்க ஃபிரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சொந்தக் காரங்வுகளுக்கு கூட வாட் ஸ்அப்லயே அனுப்ச்சுறாங்க சொல்ற மாரி என்னால அலைய முடியல அப்டின்ட்டு
கி ஹோம் ஒர்க் எல்லா வந்து ஃபுல்லாவே எப் போன்ல என்னைக்கி இந்த லாக்டவுன் வந்து சோ அண்ணையில இருந்து பாத்தீங்கன்னா போன்லயே தா எல்லாருக்குமே ம் அப்பேல இருந்து அது வர ஆ அம்பிச்சிருச்சு ஒரு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வரலனாலு அந்த மிஸ் வந்து கே க்குற அளவுக்கு பேரண்ட்டு கிட்ட டரக்டா கேக்குறாங்க இப்ப ஏ வரல இன்னைக்கு நா இந்த ஹோம் ஒர்க் குடுத்தே ஒ பிள்ளைங்க செய்யல என்ன வரணு அப்டி கேக்கும்போது அந்த பேரண்ட் டு அதுக்கு கரெக்ட்டான ஒரு ரீசன்ஸ் சொல்ற மாரியு இருக்குது அதுல ம் இந்த மாரி விஷயங்களுக்குல்லா போன் கண்டிப்
கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுது அதுதா அதா கரெக்டான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிட்டா நல்ல விஷ் யோ அவ்ளோதா நெறையா பேர் இது தப்பானதுக்கு யூஸ் பண்ணுறனாலதா இவ்ளோ ப்ரச்சனைங்களே
ஆமா அது வந்து ஏ நம்ம அது மாரி பண்றோ ஒருத்தவுங்கள பாதிக்கு போகும் வர இததெல்லா அதெல்லா கெடையாது அது மாரி சில வந் இது எப்டின்னா தவறான ஒரு இதுகள்ல்லா போய்ட்றுக்குது இதுல அ பழக்க வழக் கங்கள் ம் அ அதனால ரொம்ப வேர் குடும்பம்லா கெட்டுப்போச்சு இன்னைக்கு கெட்டு கீரழிஞ்சு சீரஞ்சு போய் கெடக்குறாங்க இந்த போனால அப்பல்லா ஒரு பயோ ஒரு அச்சோ எல்லாமே இருந்துச்சு இப்ப அந்த இதெல்லா இல்ல எல்லாமே போன்ல வந்துருச்சு ம் அந்த மாரீ தவ ப்பான ஒரு உறவு முறைகளுக்கோ அ தவறான செயல்களுக்கோ வந்து போன் சரியா வர்ல
ஆமா அதெல்லா யூஸ் பண்றதுனால
விஷயங்கள்லா இருக்கு எவ்ளவோ இருக்கு அதெல்லா பாக்க மாட்டேிக்கிறாங்க தேவயில்லாத விஷயங்கள பாத்து அவுங்க கவனோ வந்து
அதெல்லா போயிடுது ஆமா ஆமாங் தோழி
ஒரு மருத்துவத்த எடுத்துக்கோங்க அதுல எவ்ளோவோ இருக்கு அந்த ன்னு உள்ளதா இன்னைக்கி ஒரு ப சக்கர வியாதிக் காரவுங்கன் அத நீங்க கொய்யா எலைய சாப்புடுங்க கொய்யா பவுடர் எடுத்துக்கோங்க அப்டின்னு சொல்றாங்க அதெல்லா